ஹலோ கேக்குதா
ம் நா ம் மொட்ட மாடிலையா இருக்க ஆ மொட்ட மாடிலைய இருக்க ஹ
யார பின்னாடி ஏதோ கத்தினு இருங்க பின்னாடி
அது எதோ அவுங்க தனியா பேசினுகிறானுங்கோ
ம் சாப்டியா
பன்னென்றைகே இப்ப கரெக்டா கேக்குதா இன்னா டா படு
ம்
இன்னா சாப்பாடு உங்க வீட்
நா இன்னு சாப்புட்ல
இன்னா சாப்பாடு
சப்பாத்தி
சபாத்தியா
சப்பாத்தி
ஆ நா நேத்து எப்டி போச்சி நாள் எல்லா
பா ஃபுல்லா வெளிய தா சுத்தினு இருந்தே ஹாஸ்பிட் போயிட்டு வந்தே
நா நேத்து ஃபோன் பண்றன்னா ஃபோனே பண்ணல பிஸியா இருக்குற இன்ற காலேஜில மட் டு பேசலா வாடான்றுவ ஹாஸ்பிட்ல் போய்ட்டு
ந ஹாஸ்டல் போய்டவன்ட்டு ஹாஸ்டல் போய்ட்டு நைட்டு ஒம்போது மணிதா வந்த நானு ஆமா எங்க அக்காக்கு ஒடம்பு சர்ல்லனு போனு
எங்க போ எங்க
இதுக்கு எங்க வீட்டாண்ட ஒரு ஹாஸ்பிட் இருக்கு அந்த ஹாஸ்பில் தா பீச்சிங் ப்ராப்ளதா அக்காக்கு அது போய் காட்டிகிட்டு ஊசி போட்டு வந்தோ
அங்கருந்தா இங்க வந்துக்கறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு
ஆமா ஆமா அங்கந்து இங்க வந்து இங்க பாத்தா வெங்கல்லாகா டாக்டர் தா இங்க இருக்கார ஆமான்டா
அ ஒ ஓ முஞ்சிதா வேலலா
ஆ ரெண் நாள் ஃப்ரீஅ
சனிதான
ஓ போய் கடைக்கு கட வற பிக் பண்ணுபோய்
கேம்மேன இம்ப்ரூவ்மெண்ட் ஆய்குதா நேத்து எத்னா வெளாண்ணியா
என்ன எந்த கேம்மு இல்லடா டைம்மு நேற்று அந்த கேம் தா வெளான்னுந்த கார்கேம் நல்லாதா இன்ச்சு காரு கேம் பாக் க்காவா இருக்குஒ ஃபோனுக்கு வரு நனைக்கிற ஒ டி ஆப் டு ஏத்தி பாரு ஒரு ஜி பி அனா ஆமா ஹை கிராஃபிக்ஸே எ ஃபோன்ல செம்மையா வருது ஒந்துல கொஞ்ச மீடியம் வச்சாலு பக்காவா இருக்கு நெறைய டீம் கூட போட்டு விளால்லா ஒரு மேப்பு கிரியேட் பண்ணி நீ ந சேந்து எல்லா டாஸ்கையு முடிக்கலா
எல்லா டாஸ்குமா டாஸ்க்னா என்னதே ரேஸ் ஓட்னு தான நம்ம ரெண்டு பேரு ஒன்னியு
ரேஸு ஓட்லா ரேஸ் இருக்கு செக் பாய்ண்ட் இருக்குல்ல இத்னூன்டு அங்க பாயிண்ட் பாயிண்டா இருக்கு அப்டியே தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு போனு அந்த மாரி இருக்கு அப்றோ அந்த வீடு கட்டுவ ஒரு சில இடோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியானு இருக்கு அந்த எட்த்துகுலா போய் கல்லுலா எத்துனு போய் செரிய டெலிவரி பண்ணனு கட்ட அதல டெலிவரி பண்ணோ அப்றோ அங்கங்க குப்ப குப்பயா இருக்கு குப்ப எல்லா எத்துனு போய் ரிசைக்கிள் பின்ல போட்டு அதுல வந்து இந்த இதெல்லா கடைக்கு பிளாஸ்டிக்கு இரும்பு அத வச்சு நம்ம காசு சம்பாச்சிகலா
நேத்து விளான்னியே அந்த கேம் சொல்றியா
காரு கேம் ஆமா
அது அந்த கேமாடா நேத்து விளாட்டிந்தியே எறங்கிளா போய்ந்தியே
ஆமா பெரிய மேப் அது செம்ம பெருசு நீ லெவல் முடிக்க முடிக்க ஒன்னொன்னா அன் லாக் ஆய்னே வரு அதுகப்றோ இது ஒரு மேப்பா இன்னோ நரிய மேப் இருக்கு அதே மாரி
உஹம்
அதா ஒரு ஜி பி ஆ நீங்க லெவல் முடிக்க முடிக்க அன்லாக் ஆய்னே இருக்கு இந்த மேப்ல இருக்றது எல்லாத்தியு முச்சுட்டீன்னா அத்த மேப் அன் லாக் ஆய்டு அழகா போஸ் அத்தம இல்ல அது ஒரு அது வந்து பி சி கேம் அது வருது
வந்தாதே விளாட்னியா
ஆ வை ஃபை நல்லா பக்காவாந்தா அது வந்துருண்டா வை ஃபை இல்லனா தான்டா அத மாரி சொதப்பூ நெட்டு பக்காவா இருக்கனுண்டா அதுக்கு
ஆஹ் நேத்து விளாட்னியா அப்போ வீட்டுக்கு போயிட்டு
ஆஹ் விளாண்டனே
இன்னா கேம் அதூ
அது ஜி டி ஏ ஃபை மார்ருக்கூ ஜி டி ஏ ஃபை க்கு டஃப் இது இதுக்கு வந்தது ஜி டி ஏ ஃபை ஓட மோதன் மோதுன கேமு ஆனா என்ன அந்த கேம் ஸ்டோரிதா ம மோக்கையா இருக்கு கிராஃபிக்ஸ்லா பக்காவா ஜி டி எஃப் ஃபை மாரியே ஜி சி எப் விட நல்லாதா இருக்
இந்த ஸ்டோரி இல்லாமதா ஸ்டோரி மார்தா புடிக்குமா உனக்கு
ஸ்டோரி கேம்தா நல்லா இருக்கு ஒரு கத இருக்கணு படம் பாக்குற இருக்கு ஃபீலிங்கு
ஓஹோ எனக்கெல்லா ஸ்டோரிலா புடிக்காது ஸ்ட்ரைட்டா எங்கனா சுத்தணு
சுத்தனு அதா இதுலே சுத்தலா எங்க வேனா சுத்தலா சுத்தினே அப்டியே ஸ்டோரி முடிச்சினே சுத்தலா
ஓ இங்கயு அந்த மாரி எட நெறைய எடோ இருக்குமா
ஸ்டோரி கேமே ரெண்டு மூனூ இருக் கு ஓபன் வேல்டு கேமு அதுக்கப்பறோ ஸ்டோரிவ் வேல்டு கேமு அப்புட்னா ஸ்டோரி எங் கெங்க போதோ அந்த எடோ அப்டியே நீ போயிடுவ இது வந்து ஓபன் வேல்டு கேமு நீ எங்க வேணா சுத் சுத்தலா ஓ இஷ்டோ நீ வந்து போய் மிஷின் முடிச்சாலு முடிக்கலா ஸ்டோரி பண்ணாலு பண்ணலா இல்ல கார் எடுத்துட்டு சுத்தலா அந்த மாரி அந்த மாரி எனக்கு ரொ புடிக்கு இப்ப ஜி டி எஃப் பை லா எட்த்தனா நீ எங்க வேனா சுத்தலா ஓ இஷ்டோ
இந்த பெயிண்டுங் கேமு என்னயா இந்த பெயின்டு கேமு எதனா இம்ரூவ் ஆயிக்கிதா இல்ல அப்டியேதா இக்குதா
தெர்ல போய் பாக்கணூ அப்டேட் எதா கேட்ருக்காங்களா அப்டேட் அப்டேட் எதாவ்து குடுத்தாங்கனா அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்கூ
ம் இந்த பீச்சுலா விளாட்றாய்ங்கடா செம்மையா விளாட்றாய்ங்கடா அவுனுங்க ஜாலியா
நா நம்ம போன்ல கூட விளாட்லா பிரச்சன இல்ல முன்னூர் ருபா குடுக்கனூ அவென்னா சொல்றா இ நம்ம போட்டா ஏதாவது வேற எதா வழி இருக்குன் பாத்தா முன்னூர் ருபா தானே காசு குடுத்து வாங்கிக்கோங்க அப்டின்றா யூடூப்லெயே நம்ம முன்னூரூபா முன் ருபா கூட தரலன்னா எதுக்கு நம்ம கேம் விளாடிட்டுன் கேக்குறா அவ முன்னூருபா நீ குத்துட்டனா ஈஸியா நம்ம போன்லயே ஏத்தி விளாடிக்களா நம்ம ரெண்டு ரெண் ர ஜீ பி தா அதிகபட்சோ அது அதுக்கப்றோ அந்த மேப்பு தா
அப்ப கூட உனக்கு வரமாட்டுதே ந நேத்து குத்தா நீ ஏத்துன
அது வந்து அ இதுல எத்துன நானு பைலு மட்டு ஏத்துன அவ வந்து லாகின் பண்ண சொன் சொல்றா அவே அந்த அக்கௌண்டு போட்டு நம் வாங்குறோல அந்த அக்கௌண்டு போட்டு லாகின் பண்ணணு அப்பதா நீ வாய்ங் கிருக்கியா இல்லையானு வரு அது இல்லாம நம்ம கூகுள்ள இருந்து குடுக்குறது எல்லாத்தயு நம்ப கூடாது அவங்க வேற எதாவ் கூட போட்ருப்பாங் பேர மாத்தி கர்ட்டா நம்ம எங்க அந்த கேமு இருக்கு ஆமா
ஆ அப்ப எப்டி நம்பர்தப்போ அவங்கள நம்பி எப்டி வாங்கற்து
இதுல்தா நம்ம நம்பணு காசு எங்க நம்ம குடு எல்லாரு காஸ் குடுத் தா வாங்குறாங்க நம்ம மட்டு ஓசில வாங்குனா எப்டி அவங்குடுப்பா வரணுங்க இன்னு கொஞ்ச நாள்ல அது மொபைலுக்கு வர போது ஆனா அது மொபைலுக் வந் தாகூட ஒரு முன்னூறு ஆமா அந்த கேம் தா முன்னூர்பா வரு மொபைலுக்கு வந்தாகூட ப்ளேஸ்டோர்ல
ஓ அப்ப மொபைல்ல வாங்னுதெல்லா கண்ட்ரோல்ல வாங்கி சேருமா
கண்ட்ரோல் கொஞ்சோ ஈசியா இருக்கு மொபைலுக்கேத்த மார் டெக்ஸ்ட் கன்ட்ரோல மாத்திருவோ இதே நீ பி சி கேம் வந்தா கண்ட்ரோல் கிண்ட்ரோல் வெச்சி விளாட்ற மார்ருக்கு
ஆனா மொபைல்ல உட்டாலு அது கொஞ்சோ க்ராஃபிக்ஸ்லா கம்மியாதான உடுவாங்க இல்ல அதே க்ரா ஃபிக்ஸ் அதே மாரியா
க்ராஃபிக்ஸ்ஸுங்க்கா அது இல்ல அது அது க்ராஃபிக்ஸ் அவ்ளோலா இல்லடா நார்மல் மீடியம் செட்டிங் தான்டா அது ஃபுல்லா ஆ ஊர்லல்லா ஜி டி எஃபு ஜி டி எஃப் ஃபையே உட போறா ஃபோனுக்கு
ஆ ஜி டி ஃபையா அதுல்லா வாய்ப்பே இல்லடா
ஆமா ஜி டி சிக்ஸ் வந்து ரெண்டு ஒரு வர்ஷத்துல வந்துரு ஜி டி எஃபு ஃபோனுது
ஜி டி யே நறையா கேம் இருக்குது ப்ளேஸ்டோர்ல ஆனா அது அ
ஆனா அதுல்லா கெடையாது ஜி டி ஏ ல கொஞ்ச கேம் தா இருக்கு இப்ப ஜி டி எஃப் ஃபோர் வந்துதா ஃபோர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துலே ஜி டி சேனல் டெஸ்ட் உட்டுட்டா அதுக்கு முன்னாடி வந்த கேமு ஜி டி எஃப் ஃபை வந்துதா ஜி டி எஃப் ஃபை வந்துட்டு இன்னு கொஞ்ச நாள்ல ஜி டி எஃப் ஃபோர் உட்டா அந்த மார் தா பண்ணுவா அவ
ப்ளே ஃஸ்டோர்ல உள்ளதெல்லாமே கார்ட்டூன் கேம் மாரி தெர்துடா அப்டியே
ஆமா அவ வந்து என்ன பண்ணுவா ஸ்கிரீன்ஷாட்டு மட்டு போட் உட்ருவா ஏத்துனா ஃபுல்லா ஏடா வரு ஏடு போட்டு தாக்கிடுவாய்ங்க
ஆ ப்ளேஸ்டோர்லே வாங்குனா அதுலே காஸ் குட்த்து வாங்கற மாரியே இருக் தான
ஆமா அதுலயு காஸ் குட்த் தா வாங்கற மார் இருக்கு
ஆ
பி சி கேமு ஃபோன்ல அவ குடுத்தானா காசுக்கு தா குடுப்பா ஏனா அவ பி சி லே காசுக்குதா விப்பா அவ சில கேம்ஸுக் தா அவ அந்த உள்ள காஸ் குடுப்பா இப்ப ஃப்ரீ ஃபயர் மாரி டாப்அப் பண்ண சொல்லுவா பாத்தியா அந்த மாரி கேம்னா பி சி லியு ஃப்ரீயா இருக்கு ஃபோன்லியு ஃப்ரீயா இருக்கு அந்த ஃபோர்ட்னைட்டு அப்றோ கால் ஆஃப் ட்யூட்டி அந்த மாரி
பி சி வெச்சிருந்தன்னா பி சி ல ஃபிரீயா ஏத்திர்லாமா அந்த கேம்லா பி சி கேம்லா
ஆ ஆ ஃப்ரீயா ஏத்திக்கலா காஸ் குடு சில கேம் காஸ் குடுக்கற மார்ருக்கு இல்ல இல்ல காசுக்குதா இப்ப நா வாங்குனல்ல அதுலா காசுக்கு எல்லாமே காசுக்குதா சில கேம்ஸ் மட்டு ஃப்ரீயா இருக்கு எப்டினா அந்த இந்த கேமு ஃபோர்ட் நைட்டு, கால் ஆஃப் ட்யூட்டி அந்த மாரி கேம்லா சில கேம் ஃப்ரீயா இருக்கு இந்த மாரி உள்ள காஸ் குட்த்து டா டாப்அப் பண்ண சொல்வோல்ல அந்த மாரி கேம்ஸ்லா ஃப்ரீ தா
டே அதுல்லா ஃபோன்லே ஃப்ரீயா தான ஏத்தறோ இந்த கால் டியூட்டில்லா
சில கேம் கால் ஆஃப் ட்யூட்டி ஃபோன்ல வந்து கால் ஆஃப் ட்யூட்டி மொபைல் ஒன்னுதா இருக்கு பி சி ல கால் ஆஃப் ட்யூட்டி வார்ஸோனு, கால் ஆஃப் ட்யூட்டி பேட்டில் ட்ராயலு அது மார் நெறையா இருக்கு கால் ஆஃப் ட்யூட்டில
ஓ ஓ ஓ
சில கேம்ஸ்லா ஃப்ரீயா இருக்கு சில கேம்ஸ்க்கு வந்து காஸ் குடுப்பா காஸ் கேப்பா கால் ஆஃப் ட்யூட்டிலே ரெண்டு இருக்கு ஸ்டோரி கேம்ஸ்ஸுன் தனியா இருக்கு கால் ஆஃப் ட்யூட் டில கால ஆஃப் ட்யூட்டி மாடன் வெர்க்சாரு, கால் ஆஃப் ட்யூட்டி பிளாக் காப்ஸு அது மாரி நறைய காஸ் குடுத்து ஏத்தற மார்ருக்கு சில கேம்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு கால் ஆஃப் ட்யூட்லே
ஆனா நா வந்து நென்ச்சமேரிலா இல்லடா அந்த கால் டியூட்டி நம்ம ஏத்தி விளையாடு போது
அது கஸ்டு ஃபஸ்ட் கண் கண்லோதா டா தெரியு கண் அண்ணதா டா கேமராவு நம்ம ஃபிரிபைர் விளாடி விளாடி புதுகுல வந்து பாத்து பாத்து கொஞ்சோ இதுவாகிகு
ம் ஏனா நல்லதா நல்ல தா
நா கிராஃபிக்ஸ் நல்லா தா இருக்கு
ஆனா ஏதோ ப நம்ம விளாடுனது அந்த சி சிஎஸ் பே தனோ
சி எஸ் இல்ல அது வந்து டீம் டெத் மேட்சுன்னு சொல்வாங்க இங்க ஒரு நாலு பேர் அங்க ஒரு நாலு பேர் இருப்பாங்க ய எந்த டீம் அதிகமா கீல் அடிக்குதோ அவுங்கோ கீல் அடிக்கிறாங்களோ அவுங்க வின்னு அந்த மாரி தா கணக்கு பி ஆர்லா இருக்காது பி ஆர் காலப் பியுட்டி வந்து பி சி ல இருக்கு இதுலேயு இருக்கு போன்லேயு இருக்கு ஆனா அது கொ செட்டிங் வே வேற மாரி இருக்கோ அது கா பி ஆர் மார்லா இருக்காது சும்மா எறங்குற செத்தா திருப்ப வந்துருவ திரும்ப எறங்குவ செத் தி திரும்ப வந்துருவ அவ்ளதா டைம்னா அந்த டைம்குள்ள எத்தன கில் அடிக்கி
ம் பப்ஜி விளாடில பப்ஜி அ பப்ஜிலா ஆ
ஆ பப் பப்ஜீ விளாடிகிரனே ஏ அதுதெல்லா ஃபஸ்டு எல்லா ரிமூவ் பண்ணிட்டு தாண்டா
ஃபஸ்டு ஃபஸ்டு பப்ஜி விளாட்னியா
ஃபஸ்டு ஃப்ரிபர்தா விளாடுன ஃப்ரிபெலா எங்க அம்மா ஃபோன்ல ஏத்துன அது எப்டி ஏத்துன ஷரீட்ல அப்ப அப்ப அம்பது எம் பி இசல் மிசல் கேக்கு ஃப்ரீபயரு நா அவ்ள தா அம்பது எம் பி தா போல ஃபீரிபேர்ரு நென்ச்சு ஏத்துன ஏத்துன உள்ள பெருஸ் ரிஸ்சுபேக் கேக்கு அப்ப அது எப்டி ஆ ஆனா வரவே வராது நா அதெல்லா எப்டி டவுன்லோட் பண்ணுவ எனக்கு தெரியாது செரியா இப்போ ஒரு நாள் வந்து நெட்டு இன்சி நறயாவே வந்தவே டவுன்லோட் ஆ சிசி அப்பா ஏதோ வந்துகுறாங்கோ வேறா வலின்ட்டு அப்போது விளாடுன அந்த ஐடியு போய்ச்சு எனக்கு
தா
கெஸ்ட் ஐ டி தா ஆனா அப்புறோ பேஸ்புக்ல பைன் பண்ண அதுக்கப்புறோ நா எண்ண பண்ண இன்னொரு கெஸ்ட் ஐடி வந்து எங்க அம்மா ஃபோன்ல ஒன்னு ஓப்பன் பண்ண அந்த கெஸ்ட் ஐடி பைன் பண்ண பேஸ்புக் ல ரெண்டு ஐ டியில கண்பியூஸ் ஆயி புதுசா ஓப்பன் பண்ண ஐ டி வந்து பழைய ஐடி போய்ச்சு அதுலயாது பக்காவா கொஞ்சோ வச்சிருந்தே கலெக்ஷனு அந்த பாடி எந்த த இன்னோன்னு
ம் ம் சேர் சேரி
ம் சேர் சேர் நா அப்புறோ ஃபோன் அடிகிற